ஹலோ ஆ ஹலோ
ஆ கேக்குதுங்க
ஆ கேக்குதுங்க என்னா எப்டி இருக்கு உடம்பு பரவால்லையா
ஆ நல்லா இருக்குது நீங்க எப்
நல்ல ம் நல்லா இருக்கங்க இது சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டங்க
உம் என்ன பண்றீங்க
இது இந்த கார்டனுக்கெல்லா கொஞ்சோ தண்ணி ஊத்தலான்னு வந்த
ஆ
செரி கார்டன்ல கொஞ்சோ செடிங்க எல்லா கொஞ்சம் மெயின்டென் பண்ணலா செடி கொஞ்சம் கிளியர் பண்ணலா அப்படின்னுட்டு நிறைய இந்த வெயிலுக்கு மேல போகவே இல்லீங்களா அதுல நெறைய இந்த புல்லு புண்டு எல்லா நிறைய முளச்சி போச்சு செரி
மழ பேஞ்சிட்டு தானங்க இருக்குது
அதாவது ஒரு நேரம் வருது ஒரு நேரம் வரல த இப்ப கூட கொஞ்சம் லேசா தூரல் போட்டுது அதோட மழையே பெய்யல சேரி இப்ப கொஞ்சம் கிளீன் பண்ணி தொட்டிங்கலல்லா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா
எனக்கு கொஞ்சோ டிப்ஸ் தாங்களே உங்க கார்டன் எப்புடி மெயின்டென் பண்றீங்கன்னா
சேரி கொஞ்சோ விதைங்கள்லல்லா வாங்கி வந்து கொஞ்சோ போட்டோம்னா நமக்கு வீட்டுக்கு கொஞ்சோ யூஸ்ஃபுல்லா இருக்கு சேரி அதுதா கொஞ்சோ க்ளீன் பண்றதுக்கு ஆளுங்ள கூப்ட்ருக்கே ஒர் ரெண்டு மூணு பேர வந்தாங்கனா நாளைக்கி எல்லாத்தியு கட் பண்ணிட்டு எல்லா மண்ண கொட்டி நல்லா கெளறி மறுபடியு இந்த எருவல்லா போட்டு மறுப்டியு எல்லாத்தியு ஃப்ரெஷ்ஷா வெச்சு இப்பதிக்கி என்கிட்ட இருக்குற்து வந்து கற்பூர வள்ளி வெச்சிருக்கே செடி அப்றோ முருங்கக்கீர வெச்சுருக்கே துத்திச் செடி வெச்சுருக்கே
ஆ
ரனச்ஜன்னி வெச்சுருக்கே
எல்லாமே ஒரே மெடிக்கல் ஃபீல்டா இருக்குது
ஆ மொடக்கத்தா வெச்சுருக்கே அதுக்கப்பறோ வந் ம் மணி ப்ளான்ண்ட் எல்லா இந்துது எல்லா காஞ்சு போய்ட்ருக்குது இதுதா இருக்குது சேரி நம்ம ம் ஒரு எடத்துல செடிங்க எல்லா இருக்குன்னாங்க சேரி அங்க போய் வாய்ன்ட்டு வர்லா வாய்ன் வந்து
இந்த வெஜிடேபிள்ஸ் மாரி வெய்ங்க கத்திரிக்கா க ம் கொ புதினா கொத்தமல்லி கருவாப்பிள்ள
ஆ அதுதா சேரி கொஞ்சோ அது மாரி போடலான்னா நமக்கு மேல போய் தண்ணி ஊத்துற்துக்கு கொஞ்சோ படிக்கட்டு ஏறதுக் கஷ்டமா இருக்குது ரெண்டு மாடி ஏறி வருமா இது மூணாவ்து மாடி போணுமா அது கொஞ்சோ படி ஏற கஷ் டமா இருக்கு அதனால செரி இந்த ஓல்ஸ் போடுறதுல்லா கூட வாங்கி வெச்சுருக்குறே ஓல்ஸ் போட்டு செரி எல்லா பண்ணலானீட்டு சேரி அத ரெடி பண்ணி கொஞ்சோ இந்த வெந்தயோ இதெல்லா கொஞ்சோ போட்டு வுட்டோம்னா வெந்தய செடி அந்த மாரி கீர வெந்தயக்கீர அந்த மாரி வந்தா கூடோ கொஞ்சோ நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிலா
அதுதா கரெக்ட்டு தா
சேரி அந்த மாரி போடலானீட்டு ஒரு இப்ப இவ்ளோ நேரோ நல்லா இரு ட்டிக்கிட்டு மழ பெய்ற மாரி இந்துது இப்ப என்னடானா நா நல்லா நார்மலா இருக்குது எந்த இல்ல நல்லா வெயில் காயுது
ம் இந்த டைமுக்கு எதாச்சு சாப்ட்டா சூப்பரா இருக்கு
அது மின்னல்லா நா ஒரு ஆளோ எல்லாமே பண்ணிடுவே
ம்
இப்ப நமக்கு ஒடம்பு ஒத்துழைக்க மாட்டுன்துங்க வயசாயின்டே போதா அதனால ஒடம்பு ஒத்துழைக்க எனர்ஜி இருக்க மாட்டன்து நமக்கு அந்த ஸ்ட்ரென்த்து இல்ல மின்னல்லா ஒரு ஆளா எவ்ளோ வெயிட்டு வேணாலு தூக்குவே கொல்லுவே எல்லாம் பண்ணுவே இப்ப நம்பளால அந்த தொட்டிய துக் கி இன்னொரு எடத்துக்கு மாத்தி அத நம்ம பண்றதுக்கு நம்மளால முடிய மாட்டன்து செரி அதுதா என்ன பண்றே ஒர் ரெண்டு பேர கூப்ட்ருக்கே அவங்க வரனிருக்காங்க வந்தாங்கன்னா கொஞ்சோ எல்லாத்தையு கிளீன் பண்ணலா கிளீன் பண்ணிக் கார்டன மொதல்ல ரெடி பண்ணிட்டு கொஞ்சோ அந்தம் அட்மாஸ்ஃபியரே கொஞ்சோ சேஞ்ச் பண்லா
ரோஸ் வையுங்க இந்த மெடிக்கல் ஃபீல்டு நெறிய வெச்சுக்கிறீங்கள அதெல்லா கொஞ்சோ ரிமூவ் பண்ணிட்டு இந்த சீட்ஸு
கொஞ்சோ ஏ யூஸ் ஆகுது ம்ச் இந்த
யூஸ் ஆகுதுதா சிஸ் சில விஷயத்த ஆவ் எல்லதை வந்து ரிமூவ் பண்ணிருங்க முக்கியமானது மட்டு தா
அதே மாசத்துல ஒரு நாள் நா என்ன பண்ணுவே வந்து துத்தி கீரைய எத்துக்கட்டு வந்து நல்லா கொஞ்சோ பொரியல் மாரி பண்ணி பச்ச பயிர் போட்டு அப்டியோ நானு கொஞ்சோண்டு கொஞ்சோ தா வரு ஒரு புடிதா அல்ல கொஞ்சோண்ணு சாப்பாட்ட போட்டு நெய்ய ஊத்தி பெசஞ்சி சாப்ட்ருவே இந்த பையில்ஸ் வியாதிக்கு அது கொஞ்சோ நல்லது ம்ச் அந்த கீர வந்து நமக் வெளியில கெடைக்க மாட்டேந்தீங்க ஊர் சைட்ல கெடைக்கு சென்னையில கெடைக்க மாட்டேந்து அந்த துத்திக்கீர அதுதா செரி நம்ம கிட்ட வருதா அப்படியே கொஞ்சோ வளத்து ஒரு மாசத்
இல்ல இல்ல அதுதா நா சொல்ற சிலது இம்போர்ட்டனான செடிய வச்சுக்கோங்க மத்ததெல்லா தூக்கி போட்டு இந்த வெஜிடேபிள்ஸ் மாரி வெய்ங்க ஃப்ளவர்ஸ் ரெண்டு வெய்ங்க ப்ளவர்ஸ் ரெண்டு வெய்ங்க இல்ல மூணு வைங்க மினிமம் அவ்ளோதா இல்லைன்னா அதுல இருந்து பூச்சி வரு
அதுதா பாத்துன்ருக்கங்க பாத்துட்டு செரி ஒரு வாழ மரோ ஒண்ணு வாங்கிட்டு வர்லா வாங்கின்னு வந்து பெரிய ட்ரம்மு மாரி இருக்குல்ல அதுல போட்டு அந்த வாழ மரத்த வைக்கலா அதுக்கப்புறமா இந்த மா எல நம்ம நடு வீட்ல எல்லா வைக்கிறதுக்கு அப்பப்போ போய் கிள்ள கிள்ள வேண்டியதா இருக்குது
ஆ
அது என்ன கேக்குதுங்ளா ஹலோ
ஆ ஆ சொல்லுங்க
ஆ அதுதா செரிண்டா மா இல இந்த துத்திக்கீர வாழேல இதெல்லா கொஞ்சோ
இப்ப மழ பேஞ்சுக்குது லைட்டா இங்க எதுது கெடச்சா சாப்பிட்ட நல்லாருக்கு
ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண நல்லாருக்கு என்ன பண்றது பஜ்ஜி சூடலா
கரெக்ட்டு தா
அப்டி இல்லன்னா ம் சுண்டல் செய்லா ஆனா சுண்டெல்லா முன்னாடியே ஊற வச்சு வச்சிருக்கணு
தானிப்பூரி செய்லான் தா நா இப்ப இருக்கறே எங்க வீட்டுல இரேங் அக்கா வந்து ஃபோன் பண்ணி பானிபூரி பேக்கெட் வாங்கிட்டு வர சொல்ட்டா உன்னி வீட்லயே எல்லா திங்ஸ் இருக்குது உள்ள கிழங்கு எல்லாமே
உருளக்கெழங்கு இருக்கு நம்ம அத இது பண்ணிறோ ஆனா அந்த தண்ணி தானங்க மெய்னு
தண்ணிக்கு வந்து நா பாத்து வச்சுக்கிறே வித்தவுட் அந்த மசால எல்லா போடாம புதினா அ மொளகா இ இதெல்லா போட்டு மட்டு அரைச்சு புளி தண்ணி ஊத்தினா சூப்பரா இருக்குமா அது இப்ப பண்ணலா தா இருந்தே
சேர் சேர் பாக்கலா அந்த மாரி கூட பண்ணலா ஆனா எனக்கு என்னமோ பானிபுரி நம்ம என்னதான் செஞ்சாலு அவன் அந்த இந்திகாரன்ட்ட வாங்கற டேஸ்ட்டு வரமாட்டன்து
இல்லங்க நா செய்த்து நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாள் நா செஞ்சு தர
அ ஏனா நா நார்மல் ஆளுங்க கிட்ட சாப்டற பானிப்பூரி மாரி இருக்குது இதோ நாங்க ஒரு எடத்துல போய் சாப்டுவோ அங்க இஞ்சி எல்லாம் போட்டு இஞ்சி தண்ணி மாரி இருக்கு அந்த பானிபுரி பாக்குறது பச்ச கலர்லா இருக்கு ஆனா சாப்புடும் போது ஃபுல்லா இஞ்சிதா கெடக்கு அதுல
ம்
ஜிஞ்சர் கார்லிக் கூடப்
அன்லிமிடட் குவான்ட்டி எதாச்சு ஒரு எடத்துலன்சுன்னா நான் போயிட்டு நல்லா சாப்டுவேன்
ஆ என்க்கூட சாப்டணுன் ஆசங்க எனக்கு வந்து அந்த இது இல்ல
அ சேரிங்
மசாலா பொரி அப்றோ வந்து சவர்மா பொரி சாப்ணுனு ஆச
ஆ
இதெல்லா சாப்புனு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ரூபா எடுத்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் சாப்புடுற கடைக்கே போய்ணு ஈவ்னிங் இந்த பால் கடம்பு எல்லாமே அந்த சேலஞ்சஸ் மாரியே வெச்சுக்கணு பால் கடும்பு எதெல்லா இருவத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அம்பது ரூபா க்கோ அத வாங்கி வெச்சுகிட்டு ஒன் டே சேலஞ்சர்ஸ்ல நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணணு
ம் ம் பண்ணிர்லாம் பண்ணிர்லாம்
சுண்டலு, மொளகா பஜ்ஜி, பானி பூரி
ஆ
எல்லா வெச்சு நல்லா பண்ணிருக்காங்க
சூப்பர்மா ஒரு நாள் போலா போய் இந்த மாரி சாப்ல்லா
ஆ நானு அதுதா யோசிக்கிற அதுவே ஒரு நாளு இங்க எங்க வீட்டான்ட ஒரு ஹோட்டல் இருக்கு நல்லா ஃபேமஸான ஹோட்டல் செரி அங்க போய் எல்லா சேந்து சா ல்லா நானு கேக்குற எங்க இந்த பசங்க நமக்கிட்ட கைல கைல காசுந்தா ஆள் வரமாட்டின்து ஆள் வர டைம்ல காசு இருக்க மாட்டன்து என்ன பண்றது இந்த மணிதாங்க ப்ராப்ளமா இருக்கு மணி பிரச்சனைய தீ்த்தாலே போது மணிதா கொஞ்சோ ப்ராப்ளமா இருக்குது
ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க
ஒரு ஃபேமிலிய ரன் பண்றதுக்குள்ள ரன் ரன் ரன் இந்த கால்ல இவன் விஜய் சொல்லுவாரு அந்த மாரி இருக்குது ரண் ரண் ரண் ரண் அன்ற மாரி ஓடுனது ஓடுன படியாவே இருக்கு
போனு ரொம்ப ஆசங்க
ஆ எனக்கு வந்துட்டு இந்த கையேந்தி பவன்ல போயிட்டு பிரியாணி, தயிர் பச்சடி ஆ கத்திரிக்கா ரைதா எல்லா வெச்சு என்னது அப்டி இந்த பிரியாணி மேல வச்சு முட்டைய வச்சு அப்டியே கறி ஒரு பீஸ்சு புட்டு வச்சு அப்டியே சாப்னு போல இருக்குது
எனக்கு அதா ஒரு நாள் பிரியாணி சாப்னு ஒரு நாள் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்னு ஒரு நாள் நூடுல்ஸ் சாப்னு
அதென்னப்பா நூத்தி முப்பது ரூபா போய் சாப்ட்டு வந்தரலாப்பான்றாங்க நமக்கு ஒரு ஆளுகு நூத்தி முப்பது ரூபா மூணு பேருக்கு நானூறு ரூபா ஆயிடுது எப்டி நம்ம மனஸ்ந்து போறதுண்ட்டு போத்தோனமாட்டுது
அந்த நானூறு ரூபா வச்சுந்தா வேற ஏதாச்சு நல்ல செல்வு வரு
ம் ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டேதா இருக்குது
வாழ்க்கையில செலவு இல்லாம இருக்காதே
ம் நீங்க கூட எதனா டிஷ் எல்லா கத்துக்கோங்க இப்பவே நல்லா கத்துக்கிட்டு எல்லாமே செய்யுங்க எதுவுமே தெரியலன்றதே இருக்கக்கூடாது நம்ம பொரியலு காய்கறி
அக்கா அம்மா சமச்சு தந்து பழகிடுச்சு
இருந்தாலு நீங்களு கத்துக்கோங்க நீங்க வந்து ஹார்டு ஒர்க் நெறைய பண்றீங்க அதாவது துணி மடிச்சு வச்சறீங்க வீட்டக் கிளீன் பண்ணிறீங்க அதுக்கப்பறமா
ம்
உங்களுடைய திங்ஸ் எல்லா கேர்ஃபுல்லா வச்சுக்றீங்க பட் குக்கிங்கு கொஞ்ச தெரிஞ்சுச்சுனா
அது வரமாட்டதுங்க நா போன வாட்டி செஞ்சேங்க பிரியாணி மாரி அது அப்டியே ஒரு மாரி புலாவ் மாரி வந்துருச்சு கொழக் கொழன்னு சாம்பார் சாதோ மாரி
ஆ அதுக் கூட கொஞ்சோ ஆறி போச்ன்னா அது உங்களுக்கு மறுபடியு போடும்போது கொஞ்சோ அந்த கிரிப்னஸ் வந்துரு
ம்
அந்த மாரிக் கூட சேத்து போட்டுக்லா அக்கா ஸ்கூல் போயிட்டாளா அப்டிங்ளா எப்போ வருவா
அவ இன்னு ஒரு சிக்ஸோ க்ளாக் வருவா
ஆ
அந்த பொண்ண நெனச்சாதாங்க வெறுப்பாருக்குது அவ வந் து நல்லது தா செய்ற எல்லாருக்குமே ஆனா எல்லாரு அவளக் கெட்டது செய்றான்னு சொல்றாங்க அவ வாழ்க்கையிலே இவ்ளோ பிரச்சனருக்குது அதக்கேத்த மாரியு அவ நடந்துக்க மாட்றா தங்கச்சேனல் எதும் பண்ண முல்லாயா அதுவு எனக்கு கஷ்டமா இருக்குது
ம் அதெல்லா வுடுங்க அதெல்லா அவுங்கவுங்க லைஃப் அவுங்கவுங்க பாத்துப்பாங்க அத பத்
எ அக்காவ வந்து யாரு கஷ்டப்படுத்றது எனக்கு பிடிக்கல அவக்கிட்ட சொன்னாலு அவப் புரிஞ்சிக்க மாட்றா எ மேல கோவப்பட்றா
ம் அத பத்தி எல்லா நம்ம கவலேயே படக்கூடாது அவுங்க அவுங்க லைஃப் அவுங்க அவுங்க பாக்கணு நீங்க நல்லா சமையல் கத்துக்கோங்க தெரியாததெல்லா என்கிட்டக் கேளுங்க நா சொல்லி தரே உ நீங்க எனக்கு கரெக்டா நல்லா சமைக்க கத்துங்க நல்லாப் படிக்க கத்துங்க எழுத்துக்கள நல்லா வாசிக்கத்துங்க இந்தி தெரிஞ்ச எடத்துல இந்தி போய் படிங்க எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கு அந்த நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கணு விஜய் சார் எப்டி கான்ஃபிடென்ட்டா இருந்தார் பாத் திங்ளா அந்த மா
ஏங்க அந்த கான்ஃபரன்ஸே வேணாங்க ஓவரு கான்ஃபரன்ஸ் சொல்லிடுவாங்க அதுக்கப்பமா
அதயு நம்மள மட்டோ தட்டுவாங்க ஆளுங்க இருக்காங்க அதுதா நா சொன்னேனே நம்மள மட்டோ தட்ட தட்ட தட்ட நம்ம மேல உயருமே தவர சோந்து போய் அவுங்ககிட்ட ஒக்காரக்கூடாது
ம் ம்
அதுதா சொல்றே ஜாலியா இருங்க நல்லா ஆ ஸ்பென் பண்ணுங்க அத ஸ்பேனர் லா எடுத்து இது பண்ணுங்க ஃபேன் லா கொஞ்சோ